வணக்கம் தோழா
சொல்லுங்க இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம உரையாடல் ஆரம்பிக்க போறோம்
இந்த சிறப்பு செய்தி ஏதாவது இருந்தால் நம்ம அத சம்மந்தமா பேசலாம்னு சொல்றலங்க கால்
அஹ் புரியலங்க தோழி
இன்றைய சிறப்பு செய்தி ஏதாவது இருக்குன்னா அதுக்காக கால் பன்னி கேட்கோமேன்னு சொன்னடா
சிறப்பு செய்திகள பத்தி சொல்றீங்களா இல்ல நம் காதிக்கு பத்தி பெருசா இதுவும் இல்லைகளே தோழி அத தவிர்த்து வேற எதனும் தலைப்பு இருந்தா சொல்லுங்க
ஆஹ் சரி தோழா
ஆஹா
சாப்டாச
ஆஹ் நலம் நலம் தோழி அங்க எல்லாரும் ம் நலமா
எங்க வீட்டுல எல்லாரும் ருமே நலமாயிரு
ஹம்
அங்க இன்னும் மழை பெயுதா தோழா
ஆஹ் இங்க விட்டு விட்டுதான் தோழி பேயுது ஒரு சில நாட்கள்ல நல்ல மழையா இருக்கும் ஒரு சில நாட்களா இப்போ பொதுவாவே இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஆஹ் மாலை பொழுதுல மலை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு
அப்படியா தோழா
தோழி
ஆஹ் சரி சரி இங்க அந்த மாரி இல்ல தோழா இங்க இப்பதான் மழை பெய்து ஆஹ் சரி தோழா ஆஹ் லாஸ்ட் தலைப்பு கடைந்த வாரம் நான் வந்து ஒரு இயற்கை சூழலாம இந்த பகுதிக்கு செஞ்சிருந்தேன் அத பத்தி பேசுவோம் அப்டின்ட்டுதான்
ஆஹ ஓகே அதான் சீஸ் நம்ம ஆஹ் எப்படி சொல்றது சுற்றுலா பத்தி அந்த மாரி ஹா தலைப்பு
ஆமா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் சு சுற்றுலானு வச்சுக்கோங்க
ஹ ஓகே சரிங்க தோழி
இங்க நம்ப ஹா திருச்சி பக்கம் பக்கத்துல புளியஞ்சோலைன்னு ஒரு கிராமம்ஹ் அங்க போயிருந்தும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க போனதும் அந்த கிளைமேட் டுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மனதுக்கு அமைதியாகும் அந்த இயற்கையோட ஒண்றி இருந்த ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இருந்தது அப்படியே ரிலாக்ஸ் உ மன அமைதி சொல்லணும் சொல்லப்போனா இயற்கையோடு ஒண்றி அந்த நம்ம மனம் அழுத்த இல்லாம அங்க போய்ட்டு வந்து ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியா இருந்தது தாது அது சம்மந்தமா உங்கள் கிட்ட பகிர்ந்துப்போம் அப்படிதான் அது உரையாடலக்கணும்னு சொன்னட்டு
ஓ சரி சரிங்க தோழி புரியாலு நாம்மளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போய்ருந்தோம் நம் நாங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே குடும்பத்தோட நண்பர்களோட தான் வெளிய பயணிப்போம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நாங்க ஊட்டி போயிர்ந்தோம் உம் மே அப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் போய்ட்டு அங்க பிளாக் தெண்று இருக்கு இல்லைங்களா
ஆஹ் ஆமாமா ஆம தோழா சொல்லுங்க நானும் சென்றிருக்கேங்க
ஆமாங்க தோழி அங்க போயிட்டு அங்க ஒரு நாள் புல்லா புழுதுக்கு கழிச்சுட்டு ஒரு மாலை இப்பொழுதுல அப்படியே ஊட்டி கிளம்பனோம் மேல அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஆஹ் வானிலை வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நாள் அழகா இருந்துச்சு மழையோ மழ காலம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு பொழுது அது மாரி இருக்கு சேரி நாங்க போகும் போதே பாத்தீங்கன்னா மான்கள் இததெல்லாம் பார்த்தோம் வழியா அந்த உ செக் செக் போஸ்ட்
பக்கம் போற வழில பாத்தீங்கன்னா ஆஹ் காட்டெரும மானு
உம் அது நாங்க அப்படியே ஒரு கூட்டமா மான் கூட்ட பாத்தோம் அப்படியவும் உம் தூரம்மா தொலைவுல நின்னு அந்த சாலையோ நாங்க சாலையோரமா இருந்தோ அது கொஞ்சம் வனப்பகுதி கொஞ்சம் உள்ள பாக்கு மரங்களாம் இருந்துச்சு அந்த எடத்துல அப்படியே புல்லா அந்த மான் கூட்டங்கள் எல்லாம் வந்து சாப்ட்டு ஏதோ சாப்ட்டுட்டு போயிட்டு இருந்துச்சிங்க பாக்கவே நல்லா இருந்துச்சு அந்த சூழ்நிலைக்கும் அந்த மான்கூட்டத்து பாக்கவே ரொம்ப அழகா இருந்து செரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மேல மேல போகும்போது அந்த கொஞ்சம் ஒரு பாதி தூரம் போயிட்டோம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சாலை ஒரு அமே நீர்வழிச்சு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு
அப்படியா தோழா
போகக்கூடிய எல்லா வாகனங்களும் நிறுத் திட்டு இருந்தாங்க அவ ஒரு நீ நாங்க போன அந்த எப்படி சொல்றது அந்த வானிலை காலமா இல்ல அந்த காலத்திற்கு அது மழகாலம் இந்த மாரி சொல்வாங்க இல்லைங்களா அதற்கு அது தகுந்த மாதிரி அந்த நீர்வீழச்சி வந்துச்சா என்னான்னு எங்களுக்கு தெரியல அது போகும் போதே அந்த அந்த அஹ் சாலை ஒரமா போகும்போது அந்த நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாருமே நின்ட்டு அந்த பாத்துட்டு அதே மாரி அந்த வனச்ச துறைகள் யாரும் அந்த பக்கம் விடல அந்த அனுமதிக்கல ஏன்னா எதனா அடிச்சுடி கடிச்சுட்டு கீழே போய் விழுந்துட்டாங்கன்னா ஏன்னா ரெண்டு பக்கமுமே எதுவுமே இல்ல நீங்க போயிருப்பீங்கன்னு நெனக்கிறேன் ஊட்டிய ஆஹ் ஆமாங்க ரோடு ரோடு தவிர்த்து சாலை தவிர் எத்து வேற எதுமே இல்ல அதனால அந்த நீர்வீழ்ச்சி பாக்கும்போதே ரொம்ப அழகா இருந்ச்சு நின்னு எல்லாரு அதுல வந்து இது எடுத்து எடுத்துடாங்க புகைப்படம் எடுத்து தாங்க அந்த மாரி விஷய எல்லா பண்ணிட்டு போய போய மேலே போகும்போது ரொம்பவே குளிர ஆரம்பிச்சது எங்களுகுலாம் குளூர் தாங்க முடியல
அப்டியா தோழா
போகவே இல்ல மேல தா போயிட்டு குளுர்ல யாருமே வெளியவும் வரல அறயில படுத்துட்டு யாருமே வெளிய வர முடியாத மாரி ஆயிச்சு சேர் அதுகப்பற பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வெளிய போயிருந்தோ அந்த ஆஹ் இது பூங்காகெல்லா போயிருந்தோ பூங்கா எல்லா ரொம்ப ஆஹ் மங்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த தோட்டம் அந்த பூங்கா அவங்க பராமரிச்சிருந்தது அது எல்லாமே நல்லா இருந்துச்ச அதுகப்பறம் பழங்கள் ஏகபட்ட பழங்கள் பாத்தோம் பழங்கள் வகை அதெல்லா வாங்கிட்டு வந்தோ நல்லா இருந்திச்சு சாப்புடுவு நல்லா இருந்திச்சு பாக் நல்லா இருந்து ச்சு அதுக்கபுறம் கேரட் தான் கண்டிப்பா தொழில் அதுக்கப்புற பத்த ஏன்னா நாங்க வந்து முதல் முறை அந்த இடத்துக்கு இருந்தோம் ஆமா-ஆமா தெ அதெல்லா பார்கவே ரொம்ப ரொம்ப எங்க ஊர்களும் நீர்வீழ்ச்சி இருக்கு நம்ம கிராமத்திலும் நீர்வீழ்ச்சி இருக்கு ஆனா அது கொஞ்ச தூர உள்ள போயிட்டு அஹ பாத்துரிப்பீங்களா வனம் வனத்துக்குள்ள போய் அந்த மாரி தான் இருக்கு எங்க ஊர்ல நீர்வீழ்ச்சி ஆனா அது ஸ்சாலை ஓரமே போம் போது அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு சாலை ஓரமே ஒரு நீர்வீழ்ச்சி பாக்குறது அது மாதிரிஅந் இந்த ஊர்ல இருக்க பழங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பழங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அங்க கிடைக்கிற பழங்கள் நிறைய நம்ம ஊர்ல கிடைக்கிறதே இல்லா
கேடைக்கிறதுன்னு இல்லைன்னு சொல்றதை விட சுவை அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா பழ ஆஹ் ஆஹ் கண்டிப்பா இயற்கையோட இருந்து அதுல எந்த ஒரு அஹ வேதியியல் பொருட்களும் சேர்க்காம மலையில விளையறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் அதோட சுவைவந்து அதிக சும்மாவே இருக்கும் கடந்த வருடம் நான் போயிருந்தேன் ஊட்டி இகோவா அப்ப பாத்தீங்கன்னா மச்சின குடி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருந்து இந்தந்த மான்கூடு உம் உம் புளியோட சத்த சத்தம் கூட எங்களுக்கு கேட்டது தோழா
ஆஹ்ம்
அது வந்து அந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க கொண்டை ஊசி வளைவு அது ஒரு முப்பத்தி ஆறு வளைவு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வளைவு யயும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா ஆச்சரியம் கலந்திருக்கும்
கண்டிப்பா தோழி
அ அந்த கார் பயணத்துல வந்து பயம் கலந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாக்க வேணும் வேண்டிய ஒரு எடம் வந்து ஊட்டி
ஆமாங்க தோழி
முக்கியம் வந்தீங்கன்னா குன்னூர் மேட்டுப்பாளையம் அதுல வந்தீங்கன்னா தாவரவியல் உங்காளுட்டு அதுல பாத்தீங்கன்னா பூக்களோட ஒ நூறு வகையான பூக்கள் இருக்கும் பாக்கவே ஆசையா இருக்கும் கண்ணு போறது மண னா அழுத்தத்தையு கொறைக்கும் நம்ளுக்கு வந்து பாத்தீங்கனா தோழா
கண்டிப்பா தோழி அதே மாதிரி உம் அதே மாரி பாத்தீங்கனா அங்க இருக்க கூடிய ஊட்டில்ல இருக்கக் அந்த கேரட் வந்து வந்து வித்தியாசமா இருந்தது அது சாப்பிட கூட நம்ம ஊர்ல இருக்க அது மாரில்ல ரொம்ப ஆஹ் ஒரு பறிச்ச உடனே அந்த இது ஆஹ் ஆமாங்க ஆமாங்க தோழி
அஹ் அந்த காய்கறிலாபாத்தா புத்துணர்வோட இருக்கொ அப்டியே வயல் நிலத்தில இருந்து பறி வச்சு சாப்டா அப்டியே தண்ணி மாதிரி இருக்கொ நம்மளுக்கு வேறது இல்ல ரொம்ப கடைசியா தானே நம்ம கையில வந்து சேர்து சமையலுக்கு ஆஹ்
சே அதுக்கப்றோ பாத்தீங்கனா உன்னோ ஒரு புதுசு வி புது புதுமையான ஒரு விஷயத்த நாங்க கவுனிச் ச்ச தோழி என்னன்னு பாத்தீங்கனா இந்த பழங்கள் எல்லாதியுமே அந்த உப்புத் உப்புத் தண்ணிலையு அந்த வினிகர் அந்த சொல்லுவாங்க இலிங்கில அதுல வந்து ஊற வச்சு அஹ் வித் வித்துட்டுஇருந்தாங்க அத வாங்கி நாங்க சுவைச்சு பாத்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஊருங்கல்லா அந்த மாரி நாங்க பார்த்ததே இல்ல மொதல் முறையா அங்க பாத்து அது சாப்டும்போது ரொம்பவே நல்லாஇருந்துச்சு உப்பு உப்பு தண்ணி போட்டு அந்த பழங்கள் அப்றோ பாத்தீங்னா இந்த மாங்காய் இருக்கு இல்லைங்களா மாங்காய அதுக்கப்றோ கேரட் இந்த மா அது இது எல்லாத்தியு அந்த இதுல ஊற வச்சு அத வித்துட்ருந்தாங்க அது வாங்கி சாப்டும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆஹ் பாக்கவே ரொம்ப வியப்பா இருந்துச்சு இந்த மாரி எல்லா கூட அந்த பழங்கள்ள இது மாரி பண்ணி சாப்புல்லாமா அப்டின்ற மாரி ஒரு விஷயமா இருந்துச்சு தோழி கேக்குதுங்ளா கேக்குதுங்களா தோழி கேக்குதுங்ளா கேக்குதுங்களா
ஆஹ் நல்லா கேக்குது தோழா சொல்லுங்க ஹலோ
தோழி
ஆஹ் சொல்லுங்க தோழா கேக்குது
ஆஹ் கேக்குதுங்ளா ஏதோ பேசிட்டே இருந்தோ ஆம்
கட்டயிது தா இப்ப நீங்க வெளியூர் போனது உங்களுக்கு ரொம்ப மனஅழுத் விஷத்த கொறச்சிருகம்
மிஸ் கண்டிப்பா தோழி ஆமாங்க தோழி அந்த மாரி சோம் அதுக்கப்றோம் இந்த தேயிலை தோட்டம் பாத்தோ அங்க ஒரு நல்ல ஒரு அனுபவம் கெடச்சது ஆஹ் நமக்கு எப்டி தேயிலை ஆமாங்க தோலி எல்லாம் விக்கியும் இன்னங்க தேயிலை பறிக்க விட்டுருந்தாங்க அதுகப்றம் அத குடிக்க கூட குடுத்தாங்க அஹ் தேயிலைல தேநீர் போட்டு குடுத்துருந்தாங்க ஒரு நாலு விதமான தேநீர் வந்து விதவிதமான அங்கேயே அந்த தே தேயில பறிச்சு அங்கே இத அந்த இத மாத்துறாங்க இல்லைங்களா தூளா ஆஹ மாத்தி இது பண்ற வந்து பார்த்தோம் அதையே நாங்க வாங்கி குடிச்சு குடிக்கவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தோழி
செர் செர் தொழிற்சாலை இருந்து தாயார்
ஆமாம் ஆமாங்க தோழி என்ன மாதிரியான ஒரு புது அனுபவம் கெடச்சது தோழி பாக்கவும் நல்ல இருந்துச்சு அனுபவமும் புதுசா இருந்துச்சு அதுக்கப்போம் பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் என்ன சொல்றது இனிப்பு
ஆஹ்
அத வந்து அதையும் சாக்லேட் பேக்டரி அதையும் பாார்த்த தோழி சாக்லேட் உற்பத்தி பண்ணி அதயும் இது பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புது விதமா இருந்துச்சு
இதுல்லாம் மழை பிரதேசத்துலதான் நம்மளுக்கு கெட தோழா வந்து அதிகமா வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுறது அது வந்து நம்மளுக்கு வரதுக்கு மாத கணக்குல ஆகும் அங்க வாங்கி சாப்பிட்றது வந்து இயற்கை சோட பறிச்சு சாப்புறா அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இன்னொன்னு நம்மளோட வாய்ப்பு வந்து சுவை வந்து ரொம்ப புடி
கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க தொழி நம்ம ரொம்ப நேரம் உரையாடல் பண்ணிட்டோம் இந்நேரம் இன்னொரு அழைப்புல இன்னும் நெறைய விஷயங்கல பகிர்ந்துக்குவோம் நன்றி கண்டிப்பா நன்றி நன்றி
அதவது